இப்பாருங்க கனக்ட் ஆயிருக்கட்டு
ஏங்க நா ஒரு பொண்ணு
ஓ பையன் நென்ச்சங்க
ஆ சொல்லுங்க
நீங்க தாங்க சொல்லணு கால் பண்ணீங்க என்னைய சொல்ல சொல்றீங்க
சும்மாதாங்க பண்ண என்ன பண்றீங்க
சும்மாதாங்க இருக்க என்ன பண்றது
எப்டிங்க சும்மாவே இருக்கீங்க
எல்லா உங்கள மாரி ஒரு தெறமதா
ம்
உங்களால சும்மா இருக்க முடிலன் தான கால் பண்றிங்க
ஆமா
உம் அந்த மாரி
ஓ ஓகே ஓகே
புரியுதுங்களா
ஆ புரியுதுங்க
ம்
செர் நம்ம எதனா கேம் வெளாட்லா
என்ன கேம் வெளாடலா
உம் உங்களுக்கு எதுதா தெஞ்சா நீங்க சொல்லுங்க
எனக்கா எனக்கு எந்த கேமும் தெரியாதுங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க
சரி என்னன்னா நீங்க வந்து ஒன் சொல்லணு ஓகேவா நா டூ சொல்லுவே அப்பறோ நீங்க த்ரீ அப் அப்றோ நா ஃபோர் அப்றோ நீங்க ஃபை சிக்ஸு செவனு எய்ட்டு நைனு டென் மாத்தி மாத்தி சொல்லிக்கணு இங்கெயெவா டென் முடிஞ்சப்றமா நீங்க ஸ்டார்ட் பண்று நீங்க ஃபர்ஸுஸ்
நீங்க என்னங்க அறிவா இருந்து கேம் சொல்றீங்க ஈஸியான கேம் சொல்லுனா யோசிக்கிற கேம் எல்லா சொல்றீங்க
சொல்றத கேளுங்க டென் வர சொல்லிக்கோங்க அப்பறமா வந்து நீங்க டென் முடிஞ்சொடனே நீங்க என்ன சொல்னுனா ஒன் ஒன் வந்து இப்ப எதனா உங்களுக்கு என்ன வேர்ட் தோண்தோ அந்த மாரி ஒன் வந்து நா இப் சும்மா சொல்ற ஒன் வந்து எப்பிடி வே அனிமல்லு டயலாக்கு எது வேணா சொல்லிக்கலா
ம்
ஓகேங்ளா அந்த மாரி மாத்தி மாத்தி சொல்லிட்டு வரணு கரெக்டா சொல்னு டென்த்து டென் வர
சரி இதுல தோக்கறவங்க என்ன பண்ணுவாங்க தோக்கறவங்க என்ன பண்லா
அதெல்லா இல்லேங்க
தோக்கறவங்க என்ன பண்ணலாங்க ஜாஸ்ட் கேமா இருந்தாலு எ நமக்கு எதனா இது நீங்க சொல்லுங்க நீ நீங்கதான கேம் ஸ்டார்ட் பண்ணிங்க நீங்க சொல்லுங்க
எனக்கு தெரியலையே
ஏதா தெரிஞ்சுப்போ சொல்லுங்க நீங்க
நான் வந்து பர்சனலா சொல்றங்க
பர்சனலா வந்து நீங்க எதுவு சொல்லத் தேவயில்ல ஓப்பனாவே சொல்லுங்க ஒன்னு ப்ராப்ளம் இல்ல ஏன் வேண்டா
சேரி நா தோத்துடன்ன உங்களுக்கு கின்டர்ஜாய் வாங்கி குடுக்றே
நீங்க எப்டி கிண்டர்ஜாய் வாங்கி தருவீங்க ஸ்ட்ரேன்ஜர்ஸ்க்கு
எப்டியோ வாங்கி குடுக்கறன்
எப்டிங்க வாங்கி தருவீங்க என்ன ஏமாத்துறீங்ளா
சேரி எதுவுமே இல்ல வுடுங்க ஜெஸ்ட் கேம்
இல்ல இல்ல நீங்க வந்து எனக்கு ஆதாயோ இல்லாம நா வந்து ஒரு விஷயத்துல எறங்க மாட்டே
சரி நீங்க சொல்லுங்க என்ன பண்ணனு
நீங்க வந்து மிஸ்யூ மிஸ்யூன்னு ஒரு பத்து வாட்டி சொல்லணு
இப்ப ஆ செரிங்க தோத்துடாதனே
தோத்துட்டா
ஆ அதயே தோத்துட்டா நீங்க சொல்லணு
டே நான் சொன்னது நீங்க எதுக்கு சொல்றீங்க நீங்க எதுன்னா புதுசா சொல்லுங்க
இல்ல வேண்டா
சொல்லுங்க பரவால்ல நான் எவ்ளவோ நான் நல்லா டைரக்டாதான் பேசறன் நீங்க எதுக்கு மறைச்சு மறைச்சு பேசறீங்க
இத்ல உங்க மனசுல என்ன தோணுதோ அத என்கிட்ட சொல்லுங்க அவ்ளதான்
என் மனசுல நெறையா தோணுது சொன்னா ப்ராப்ளம் ஆயிருமே
நான் அதெல்லா எனக்கு தேவையில்ல தெரியல என்னா தோணுதோ சொல்லுங்க அவ்வளோதான்
வேணாங்க அது வந்து பெரிய இஷ்யு ஆயிடு பின்னாடி சீரியஸா போயிரு அதனால நமக்கு எது தோணாலு நம்ம மனசுக்குள்ளயே வச்சு பொதைக்கிறதானா
செரிங்க நீங்கள் உங்க எக்ஸுக்கு ஃபோன் பண்ணி லவ் லவ்யூனு சொல்லுங்க
எக்ஸுக்கு ஃபோன் பண்ணுமா நா பண்றனா இல்லையான்னு உங்களுக்கு எப்டி தெரியு
நீங்க என்கிட்ட சொல்லுங்க நீ சொல்றதுலயே போதும் எனக்கு
அப்டியா நம்புவீங்களா செரிங்க சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க
ம் செரி ஒன்
ம்
என்ன ம்
இப்ப நா ஏதாச்சி அதுக்கு
அதெல்லா இல்ல ஒன் டூ த்ரீ சொல்லினே வரணு லைனா இப்ப நா ஒன் சொன்னேனா நீங்க டூ அதாவது நா த்ரீ அப்பறம் நீ போர் லாஸ்ட்ல டென் வரா போவமா டென் முடிஞ்ச அப்றமா நீ ஸ்டார்ட் பண்ணும் ஒன்னு வந்து எந்த நம்பர் வேணா
ம் ஒன் ஒன் இருக்கிற எடத்துல செவன் வைக்கலா
ஆ அந்த மாரி எப்படி வேணா சொல்லிக்கலா ஆனா ஒரு நம்பர் தா சொல்லணு ஓகேவா ம் செரி சாட் ஒன்
ட்ரு
த்ரீ
ஃபோர்
ஃபைவ்
சிக்ஸ்
சவன்
எய்ட்
நயின்
டென்
ம் சொல்லுங்க
ஒன்
உஃப்
அது கேக்கல
ஓகே ஓகே இப்ப எது வேணா வச்சுக்கலா இப்ப அந்த ஒன்னுன்ற இருக்குற அந்த எடத்துல நம்ப எது வேணா
ஒன்னு இல்ல எந்த நம்பர் இருக்குற இடத்துல வேணா
எது வேணா வச்சுக்கலா
ம்
செரிங்க நா அதுக்கு வந்து ஆப்பிள்ன்னு வக்கிறங்க
எதுக்கு
வான்னக்கு அப்ப நா ஆப்பிள்னு சொல்ணு
ஆமா
ஆப்பிள் டூ த்ரீ ஃபோர்
ஆ ஆ
சரிங்க ஆப்பிள்
டூ
த்ரி
ஃபோர்
ஹாய்
சிக்ஸ்
செவன்
எய்ட்
நைன்
டென் ஆ நா சொல்னு இப்போ
ம்
ஃபிளோர் வந்து மிஸ்ஸிங்
ஓர் வந்து
மிஸ் யூ
மிஸ்யூவா
ஆ
ஓகே ஓகே
நா இப்ப நா ஸ்டாட் பண்ணு இப்ப நா சொல்லிட்ட நா சா ஆப்பிள்
டூ
த்ரீ
மிஸ்யூ
பைவ்
சிக்ஸ்
செவன்
எய்ட்
நைன்
டென்
ம் இப்டியே சொல்லுங்க
வந்து சிக்ஸ்ஸ சிக்ஸ் இருக்குற எடத்துல
ம்
சொல்லுங்க அப்றமா சிரிப்பீங்க
ஒண்ணங்க ஸ்விட்ச் பாக்ஸ்
ஸ்வீட்ஸ் பாக்ஸா
ஆமா ஸ்விச் பாக்ஸ்
ஆ சேரி
என் ஏ சிக்ஸ் இருக்கற எடத்துல ஓகே
அ
நாந்தான் ஸ்சாட் பண்ணூ
ம்
ஆப்பிள்
டூ
த்ரீ
மிஸ் யூ
ஃபை
ஸ்விச் பாக்ஸ்
சவன்
எய்ட்
நைன்
டென் டென் ஸ்டாண்ஸ் ஃபார் செவன்
ஓகே ஓகே
ம் ஆப்பிள்
டூ
த்ரீ
மிஸ் யூ ஓ
ஃபைவ்
ஸ்விச் பாக்ஸ்
செவன்
எய்ட்
நைன்
செவன்
ம் நீங்க இப்போ
ஏங்க சிரிக்காம சொல்லுங்க
எய்ட் எய்ட் ஸ்டாண்டர்ட்டு ஆன்டி
புரில
எயிட் ஸாண்டர்டு ஆன் ஆன்டி
ஸ்டேடு என்லஸ்
ஸ்டாண்ட் அதா ஸ்டாண்ட் ஃபார் ஆண்டி
ம்
ஓகே
ம்
ஆப்பிள்
டூ
த்ரீ
மிஷின்
பாய்
ஸ்விட்ச் பாக்ஸ்
சேவன்
ஐயோயோ நீ என்ன சொன்ன நா மந்துட்டே ஆன்டி ஆன்டி
நைன்
செவன்
ம்
ஆ டூ ஸ்டான்ஸ் ஃபார் ம்ம்ம்ம்ம் பெஸ்சி
வேணாங்க அந்த பேரு ஏ ஃப்ரெண்டுக்கு புடிக்காதுங்க அது நாள தே அது வேண்டா இல்ல எ ஃப்ரெண்டுக்கு பிடிக்கதுன பண்ண மாட்டே நா அப்டின்னு ஒரு குறிக்கோளோட இருக்கே வேற எதாச்சு‌ வைங்க
ஏழுமலை
இல்ல நீங்க மெம்பர் பேர்ல்லா வக்க கூடாதுல்ல
மெம்பர் இல்லியே இது ஒரு ஒரு கோ ஒரு ஒரு மல பெயரு தான இது
அப்டியா செவன் ஹில்ஸா அப்போ
ம்
ஓகே ஓகே
ம் ஆப்பிள்
செவன்ஹீல்ஸ்
த்ரீ
மிஸ் யூ
டைம்
சுவிச்சு பாக்ஸ்
செவன்
ஆன்ட்டி
நைன்
செவன்
ஆ
செவன்
ம்
ம்
ஃபைவ் ஸ்டாண்ட் அ பைவ் ஸ்டாண்ட் ஃபார் ஆ ஜெமி
ஓகே சேரி நாம நெக்ஸ்ட் கால்ல வெளாட்லா‌ இது முடிஞ்ச்சி டைமு
ஓகே மறுபுடியு கால் பண்ணுவீங்களா அப்ப இதுல இருந்தே கண்டினியூ பண்லாமா ஓகே கட் பண்ணுங்க பாய் லவ்யூ